ஆ நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக் கிங்களா
என்ன செய்றிங்க சாப்பாடு ஆயிட்டா
சாப்ட்டேன் இப்பதான் சாப்ட்டேன் ஆ இட்லி சாப்ட்டன் நீங்க என்ன சாப்ட்டீங்க
இட்லிதா இட்லி கார சட்ணி
சரி சரி எனக்கே உடம்பே சரியில்ல இன்னைக்கி
கிளைமேட்டு சரியில்ல ம்
தெர்ல நேத்து என்ன சாப்ட்ட அப்டின்னே தெரியல சாப்ட்டது எதோ ஒத்துக்கல போல
எதாவது மழ கில பெஞ்சது ஒத்துக்கலையா என்னமோ சூட்டக்கட்ட எழுப் போட்டு்ருக்கும் ஒடம்பு சூட்டேரி போட்டுருக்கும் ம்
அப்டியா ஆ என்னான்னு தெரியல ஏன்னா எ எல்லாருக்கும் எங்க வீட்ல மத்தவங்களுக்கு லா ஒண்ணு செய்யலதா நான்தா சாப்ட்டது எதுவும் இந்த சிக்கன் ஒண்ணு சாப்ட்டே நேத்தி மழை டைம்ல
ம்
அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சி அது சாப்ட்டதுனால எதோ ஒடம்பு சரியில்லயானு ஒரு டவுட்டா இருக்கு அதுக்கப்புறோ எங்க வீட்ல பிரிட்ஜு ஒண்ணு இருந்துச்சி அது இப்ப கெட்டு போயிட்டு என்னன்னா அது ஃபிரிட்ஜ்ல வந்து அந்த உள்ளார ஐஸ் பேக்ல்லா வெப்போல்லா அங்க வந்து ஒரே கட்டிகள் வந்து நீர் நீர்கட்டிகள் அதிகமா இருந்திச்சி
பிரிஜி மேல அதுந்து பிரிச்ஜர்ன்னு சொல்லுவாங்க ஆ
அதல ஏ த தண்ணி அத ஆஃப்பண்ணி சுவிட்ச ஆஃப்பண்ணி வச்சிருந்தாலே தண்ணியேல்லா வலிஞ்சிருக்கோ அது எங்க அப்பா என்ன பண்ணி ட்டாங்கன்னா அந்த கத்திய வச்சி நம்பி அந்த ஐஸ்கட்டி எடுக்கறே சொல்லி அந்த கேஸ்ல டச்சி ஆயிட்டுபோல கத்தி அதனால ஃபிரி ச்சே அந்த கேஸ் லீக் ஆயி ஃபிரிட்ஜு ஃபுல்லா ஒரே வாட
ம்ம் அது எத வேறண்டி இருக்கா இல்லயா எத்தன வருஷன்னு வே வேறண்டி குடுத்துருப்பாங்கல்ல அந்த கம்பெனின்ல்ல போன் பண்ணா சர்வீஸ் சார்ஜ் மட்டுதா வாங்குவாங்கிய ம்
அதிகம் ப்பிடியா இருந்தாலு ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரோ வரைக்கு செலவாகு அப்பிடின்னு சொல்றாங்க ஆ என்னன்னு பாக் க்கவே நாளைக்குதா பாக்கணு
இல்ல மெக்கானிக்கி வந்து ஒரு பாத்தான அது கண் பாம் பண்ண முடியு என்ன பிரச்
இல்ல இல்ல பாத்துதா சொல்லணுங்கற அவசி சியமே கெடையாது னே மெக்கானிக்கி மெக்கானிக்கி இக்கு வந்து இந்த பிரச்சனன் சொன்னாலே இவ்ளோது செலவாகு அப்பிடின்னு சொல்லிடுவாங்க ஏனா அந்த அளவுக்கு உ நாலஜே வ நாலேஜ் ஃபுல்லா இருக்கிறதுனாலதா மெக்கானிக்கா இருக்கிறாங்க
ஆ
பாத் த்துதா சொல்லணு கேஸ் லீக்கானிச்சுன்னா ஃபுல்லா ஃபுல்சப் ட்டே மாத்திதா ஆகணுமா
ம்
அது அத மட்டு நம்ம சரி பண்ண முடியாது அப்டின்னு ஒரு மெக்கானிக்குக்கு ரெண்டு பேர்ட கேட்டாச்சு ரெண்டு பேருமே அதேதா சொல்றாங்க மூன்ருவாய்லருந்து நால்ருவா வரையு செலவாகு அதிகபட்ச நாலு ஐநூறுக்குள்ள முடியு சொல்றாங்க அதா யோசனையா இரு க்கு இப்ப பண வேற கொஞ்சொ டைட்டா இருக்கு
ம் கம்பெனி கம்பெனி மூலியமா போனீங்கன்னாக்கா அவுங்க அனுப்பி வுடுவாங்க கம்பெனிலந்து ஆள் அனுப்பிவுடுவாங்க அவுங்க ஒரு அமௌண்ட்ட கொஞ்சொ கொறச்சு வாங்குவாங்க அதிகமா சார்ஜ் பண்ணாம ஆ அது வேரண்டி எத்தன வருஷோன்னு அவுங்கன்ட வாங்கியிருந்தா அந்த வேரண்டி கார்டுல்லா இருந்தது ன்னா கொஞ்சோ ரேட்டு கொறையு ம் அவுங்களே சர்வீஸ் பண்ணி குடுத்துருவாங்க
அதா நாளைக்கு எனக் ஒடம்பு சரி இல்லன்ட்டு இப்ப லீவ் போட்ருக்க
ஆ
நாளைக்கு தா பாக்கனு அதெல்லா எங்க இருக்குன்னு தேடி பாக்கனு ஆனா அந்த ஃபிரிட்ஜுக்கு வந்து மோட்டாருக்கு வந்து பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ வாரண்டினு அப்பவே சொன் னாங்க ஆ அந்த ஃபிரிட்ஜு வாங்கி ஒரு நாலு வருஷொந்தா ஆயிருக்கு அதனால கண்டிப்பா வாரண்ட்டிங்கிறது இருக்குன் நனக்கிறே பாப்போ நாளைக்கு தேடி பாத்தோம்னா தெரியு
ஆமாமா அது எடுத்தோனே நீங்க எப்ப வாங்குனீங்க எங்க வாங்குனீங்க கார்டு இருக்கானுதா கேப்பாய்ங்க அதெது கார்டு வச்சிருக்கீங்களா அந்த கார்டு வச்ச வச்சிருக்கீங்களான் தா கேப்பாங்க பாருங்க தேடி பாருங்க தேடி பாத்தா கொஞ்சொ செலவுகள் இன்னு கொஞ்சொ ரேட்டு கொஞ்சொ கொறையறது வாய்ப்பு இருக்கு ம் அவங்க கம்பெனி மூலியமாவே ஆள் அனுப்பி வுட்ருவாங்க ம் ம்
என்னதா ஆரம்ப காலத்துலெந்து இது நம்ப இது பண்ணாலு பொருள் அந்த பில்ல வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கனு வச்
ஆமாமா ஆமா அது முக்கியமான பில் எல்லா ஒரு ஃபைல் மாரி போட்டு வச்சிட வேண்டியதா
வாரண்ட்டி கார்டு அத வாங்குன பில்லு அதல்லா ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டம்னா இந்த மாரி இத மாரி அவசர சமயத்துல நமக்கு பயனுள்ளதா இருக்கு
ம் ம் க கார்டு மட்டு இருந்தாலே போது அந்த அ அதனுடைய நம்பர் வச்சு அவுங்க பாத்துருவாங்க அந்த சீரியல் நம்பரு அந்த ரிஜிஸ்டர் நம்பரு வச்சே பாத்துருவாங்க நம்ம அட்ரஸ் எல்லா கண்டுபுடுச்சிருவாங்க எப்ப வாங்குனது என்ன எதுன்னு பில் இல்லனா கூட பிரச்சன இல்ல ம் செரி தேடி பாருங்க எப்புடின்னு பாருங்க ன ஒரு ஆயி ராய ரெண்டாயிர கொறையிறத்து வாய்ப்புருக்கு இல்லனா அப்ப பிரைவேட்ல பாத்தொம்னா அவ கேக்குற காசதா நம்ம குடுக்குற மாரி இருக்கு ம்
ஆயிரம்லா குறையாதுன் டாங்க எங்க கேட்டாலுமே அதே ரேட்டு தா சொல் கங்க கம்பெனி சர்வீஸ் எதுனாலு அப்புடிதா சொல்றாங்க பாப்போம் நாளைக்கு தேடியி என்ன கம்பெனில கேட்டு பாப்போம் அங்கேயு எப்டி சொல் ஏனா நார்மலா பிரவேட்ல சொல்றதை விட கம்பெனில எப்போதுமே ஒரு ஐநூறுவா கூட தா சொல்லுவாங்க அது ஏ சி சர்வீஸா இருக்கட் எதுவா இருக்கட்டு ஏன்னா நா போன வருஷம் ஏ சி சர்வீஸ் பண்ணே கம்பெனில இருந்து பண்ணே ஆ ஆயிரத் தி அறநூறுவா சொன்னாங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்றதுக்கு ஃபுல்லா கலட்டி வே மேலோட்டமா சர்வீஸ் பண்ணாம உள்ளார எல்லாமே கலட்டிய மாட்டுறதுக்கு ஆயிரத்தி அறநூறுவா சொன்னாங்க அந்த பம்ப் எல்லா கலட்டி மாட்டுறதுக்கு அதே நா பிரைவேட் டுல ஒரு எடத்துல சொன்னே எண்ணூறுவாக்கி அந்த சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டாங்க யாம் கம்பெனில இருந்து ரொம் பா டார்சர் பண்ணாங்க நீங்க இங்கதா சர்வீஸ் பண்ணணு அப்பிடின்ஸ் சொல்லிட்டு நா வந்து அமோண்ட் அதிகமாருக் இக்கறதுனால நா ஒன்னு பேசல அதோட அப்ற பிரவேட்ல இருந்து வந்து அதுவு இல்லாம கம்பெனில இருந்து பண்ணுனாங்கன்னா அடுத்த ஒரு மூணு மாசத்துலயே அந்த ஏ சி சி வந்து மறுபடியும் வீணா போய்டுது
ஆ
மறுபடியும் நம்ம சர்வீஸ்க்கு கம்பெனிக்கே கூப்புடுற மாதிரியு இருக்கு
ம் அந்த மாரி அவனுவோ சர்வீஸ் அந்த மாரி சர்வீஸ் பண்ணிட்டு போறாயிங்க திருப்பி நம்மள கூப்புடணு அப்பிடின்னுட்டு ம்
ஆமா இத எண்ணூறுவா குடுத்து பண்ணவுங்க
ஆ அது நல்லாருக்கு ஆ அப்பற என்ன பாதிக்கு பாதி லாப பாதிக்கு பாதி லாபருக்குல்ல நம்ம க்கே
ஆமா அது ந்தம் அ கூலிங் வந்து ஒரு வருஷோ நின்னுச்சு நல்லா இருந்துச்சு இப்பதா சேரி சா ஒர் பத்து வருஷோ ஆயிட்டு இந்த இதுக்கு மேலயு நம்ப சர்வீஸ் பண்ணாம இருக் இருக்க கூடாதுன் சொல்லிட்டு அந்த பழைய ஆலு சர்வீஸ் பண்ணாலே திரும்ப கூப்டு சர்வீஸ் பண்ண சொன்னோ
ம்ம்
நல்லா பண்ணி குடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையு கெடையாது அது மாதிரி நமமப வந்து ஒரு கம்பெனிய வந்து நோக்கி போனோம்னா கண்டிப்பா அவுனுவ அதுல என்ன நம்மள அலக்களிக்கலான்தா பாப்பாங்க மெய்னா
ஆமா ஆமா ஆமா ஆமா
அத நா பல விஷ்யங்கள்ல பாத்துட்ட
இத விட அந்த ப அந்த பொருளு போயிட்டு இந்த பொருளு போயிட்டு அப்டின் சொல்லிட்டு நம்பள எதாது மாட்டிவுட்டு அது ஒரு சார்ஜு பண்ணுவாங்கே ம் இப்ப பிரைவேட்ல போண்ணோம்னா இருக்கு பரவால்லங்க ஓக் உடுங்க இன்னு ஒரு வருஷோ ஓடுங்க அப்புடி சொல்லிட்டு இருக்குறத மாட்டிவுட்டு சரி பண்ணி ட்டு போவாங்க ம்
ஆ பாத்துட்டுருக்க ஆ இருந்தாலு கம்பெனிலயே ஒருஸ் சஜ்ஜஷன் கேட்போ ஏனா நம்ம வீட்டிற்கு அருகிலேயேதா அந்த சாம்சங்குங்கறது இருக்கு சர்வீஸ் சென்ட்ரு அதனால அங்கயே நம்ப ஒரு சஜ்ஜஷன் கேக்குறதுல தப்
ஆ கேட்டுக்கலா ஒரு ஆலோசனை வந்து கேக்குறதுல தப்பு இல்ல இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு என்ன எப்புடி நீங்க எவ்ளோ சார்ஜ் சொன்னீங்க எப்டி என்ன செய்தி என்ன அப்டினு கேட்கலா அவுங்க என்ன சொல்றாங்ன் தெருஞ்சுக்கிட்டு அப்பறோ நம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலா செய்றமா வேண்டாமா அப்டின் ம்
கண்டிப்பா
ம்
அத நாளை வந்து நா லீவ் போட்டுட்ட ஏனா என்ன நா சாப்டது என்ன ஒத்துக்கல அப்டின் தெரில ஆ வந் இந்த ஃப்ரிஜ்ஜு இருக் ரிப்பராகுறதுக்கு மொதல் நாள் வந்து ஒரு ரெண்டு பால் பாக்கெட்டு வாங்கி வெச்சுருந்தோ வீட் ட்ல இந்த ஃப்ரிஜ்ஜு ரிப்பேர் ஆனதுனால் த சுத்தமா அந்த அங்க கூலிங்கே வராம போயிட்டு ஃப்ரிட்ஜேல்ல அந்த பால் எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட்டா போயிட்டு அந்த பால் வந்து எப்போதுமே இந்த பால் வந்து காச்சிதா வீணா போகு ஆனா இந்த டைம் என்ன ஆயிடுச்சு ச்சுனா பால் காச்சாமலையே வீணா போயிட்டு
ஆமா ஆமா ஆமா அ இது இல்ல வெளில வெளில ஒரு தண்ணி கிண்ணில போட்டு வெச்சுருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜலியே கெடந்ததுன்னா அப்புறோ ஃப்ரிட்ஜு வேல செய்யலன்னா அது வாட அது வரதா செய்யு
இல்ல நா தண்ணீலதா போட்டு வெச்சுருந்த தண்ணியில போட்டு உள்ளார ரூம்ல ஏசி ஓடுது இல்லையா அதனால ரூமுக்குள்ள இருக்க க்குனுன் சொல்லிட்டு ரூம்லதா வச்சுருந்த ஆனா காலைல எப்புடியுமே கெட்டு போயிட் டு அது
ஆ
அது கெட் ட்டு போனதுனால அது அப்டியே வச் வச்சுருந்து ரொம்ப ஒரு மாரி திரித்திரியா போயிட்டு அத ஏ நம்ம சும்மா விடுவானேன் சொல்லிட்டு பால்கோவா கிண்டலான்ட்டு அத லைட்டா சூடு பண்ணி அதுக்கப்புறோ அத வடிகட்டி அத ரெண்டு மூணு டையோ நல்லா கழுவிட்டு
ம்
எடுத்து வெச்சு கொஞ்சோ பால்கோவா மாரி கிண்டுன
ஆ
அது கிண்டி சும்மா ஒரு துண்டுதா சாப்
ஆ இப்பதாம் புரியுது அ ஃபுட் பாய்சன் எங்கே இருந்து வந்ததுன்னு ஆ
ஒருவேல அது சாப்பிட்டதுனால
இப்ப ரொம்போ புளிப்பு ஏறிட்டுன் நெனைக்கிற அதுல்ல புளிப்புத்தண்ம புளிப்புத்த ம்
கண்டிப்பா ஏன்னா எனக்கு இப்பதா அது சந்தேகமா இருக்கு ஏன்னா நம்ம இதுவு சாப்ட்டுருக்கே நேத்தி
ம்
இது சிக்கனு சாப்ட்டுருக்கே அதனைல ஒரு முட்ட ஒன்னு சாப்பிட்டே அது முட்டங்கற அது வந்து ஆம்லெட் மாதிரி எங்க வீட்டுக்காரவுங்க வாங்கிட்டு வந்தாங்க அதுவுமே கொஞ்ச நல்லா இல்ல அது வந்து ஒண்ணுதா வாங்கிட்டு வந்தாங்க எப்போதுமே கொழந்தைக்கிதா வாங்கிட்டு வருவாங்க அவுங்கதா ப்பிடுவாங்க நேத்திக்கி என்னோட கொழந்தையு அத சாப்புட்ல விரும்பி அ குடுக்கவு இல்ல எனக்கு என்னமோ குடுக்கணுன்னு தோணல அந்த முட்டைய நான்தா அந்த முட்டைய சாப்ட்டே கணவரு சாப்பட்ல அந்த முட்டை ஒரு வாட வந்துச்சு அதையு நான்தா சாப்ட்டே சிக்கன் வேகாத அதுவு நான்தா சாப்ட்டே இந்த பால்கோவாவு நான்தா சாப்ட்டே இது மூணுத்துல எது ஒத் துக்கலன்னு தெரியல
அதா எதோ ஒன்னு நம்ப ஒடம்புக்கு நம்போ ஒவ்வா மைய நம்ம ஏத்துக்கல அது செரி நன்றி நன்றி